எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே நீங்க
ஆ நல்லாருக்கே
உங்ககிட்ட பேசுனாலே ரொம்ப சந்தோஷந்தா வருது
ம் ம் சேரி சேரி உங்ககிட்டயுந்தா ஆ சாப்ட்டே நீங்க ஆ சாப்ட்டே நீங்க
ஆ சா நாங் எட்டு மணிக்குல சாப்பாடு முடிஞ்ச்சு
அப்டியா சேரி சேரி
இப்ப மதியத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க எ ஹா நைட்டு நா வெயிலு அதிகமா இருக்குணு பழைய சாதத்த ரெடி பண்ணி வெக்க சொன்னாப்டி அதனால பழைய சாப் பாடு வ வரமொளகா அது எண்ணெய்ல மோரி மொளகா அப்பற வந்து சின்ன வெங்காய ஊறுகா அதுக்கு ஒரு வத்தலு
ஆ ஓ சேரி சேரிங்க
நீ என்ன ஸ்பெஷல் மதியத்துக்கு கோயில் கும்பாவிசிய வெச்சிருக்குறமா அதனால வந்து எது செய்யில எ மதியத்துக்கு வந்து சாப்பாடு முட்டக்கொழம்பு ரச அவ்ளோதா
ஓ சேரி சேரி காலைல நாங்க இட்லியு சாம்பாரும் சாப்ட்டோ
ஆ சாம்பாரு இட்லி சாம்பாரே வெச்சுக்குவீங்ளா
இட்லிக்கு வெறு வெறு சாம்பாரு காய் எதுவு போடாத அ பாசிப்பருப்பு சாம்பாரு
வெறு பருப்பு மட்டு போட்டா
ஆமாம்மா இது மத்தியானத்துக்கு மீன் கொழம்பு
சேரி சேரி என்ன மீன்க்கா அது
எனக்கு தெரியல இப்பதா எடுக்கப் போ வெளிய வாங்க போயிருக்காங்க
உம்
அதுக்குள்ளே சேரி சேர் பண்ணி வெச்சிர்லானு சொல்ட்டு பூண்டெல்லா உரிச்சு வெச்சாச்சு வெங்காயத்த கட் பண்ணணு
ம் யா அவுங் அண்ணே சொல்லுவாங்ளா என்ன மீன் எடுத்துட்டு வந்திருக்கே அப்டின் சொல்லி சொல்லுவாங்ளா
அது இங்க பாம்ப்லட்டு அப்டின் சொல்லுவாங்க
என்னக்கா
பா இது பாப்லட் அந்த மாரி சொல்வாங்க இங்கிலீஷ்ல தா சொல்வாங்க தமிழ்ல்ல எனக் தெரியாது அது எ மாமியார் தா வாங்க போயிருப்பாங்க போயிருக்காங்க
ம் அதுக்கு தகுந்த மீனுக்கு தகுந்தாப்ல நீங்க செஞ்சிருவீங்க
எனக்கா எனக்கு மத்தி மீன் தா ரொம்ப பிடிக்கும் அது வறுத்து சாப்ட்டா ரொம்ப நல்லா இருக்கு
எப்டி எண்ணெய்ல போட்டு பொரிச்சு எடுத்துப்பீங்ளா வறுத்துன்னா
அது மசாலா தடவிட்டு அப்டி பொறிச்சு எடுக்குற பொறிச்சியு எடுக்லா தவால போட்டு அப்டியே திருப்பி திருப்பி போட்டு தவால போட்டு எடுக்கலா
சரி சரி
அந்து பொரி அது நல்லா இருக்கு சாப்ட்டா நல்லது உடம்பு கு நல்லா இருக்கு டேஸ்ட்டாவு இருக்கு சங்கரா மீனு நல்லா இருக்கு
ஒம் நா ஒரு டைம் தா சாப்ட்டுருக்கே மீனெல்லா எங்க வீட்ல கெடையாதுக்கா என்னைக்காவது ஒரு நாள் தா நேம் இல்ல ம் நாங்க நான்வெஜ் அதுல்லாங்கெடை அதிகமா விரும்ப மாட்டாப்டி வெஜ்ஜு தா
ஓ பதினாலு தா இப்ப
இப் இப்போ நீங்க நம்புவீங்களான் தெர்ல ஒரு மாரத்துல ஒரு ஒரு நாள் எடுக்கிறதே காகிலோ தா எடுப்போ அதுமே கறி ஆட்டு கறியிலு சரி ம் சிக்கனு சரி அவ்ளதா எடுப்போ அதுமே சாயந்தரோ வரைக்கு இழுத்துட்டு கெடக்கு
சாப்ட மாட்டீங்ளா
அவ்ளவு அதா சொன்னேல்ல இப் இவரு வந்து ரொம்ப சாமில ஈடுபாடு அதிகோ
ம்
அந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டாப்டி யோ வெள்ளிகெழம சாப்ட கூடாது சனிக்கெழம சாப்ட கூடாதும்பாப்டி
ம் ம் ஓ பசங்களுக்குலா நம்ம சாப் சாப்பில்ன்னா பரவால்ல பசங்களுக் குடுக்கலாம்ல
அவிங்களுமே இப்ப சாப்ட மாட்டாங்க ரெண்டு பீஸு ஒரு பீஸு தான்க்கா நெஜமாலுமே சாப்பிடு எங்ள மாறி அவங்ளு பழகிட்டாங்க அது எடுத்து அப்டியே கெடக் குங்கா வேஸ்ட்டா தா கெடக்கு வெஜ்ஜி சொல்றீங்ளா நல்ல காய் சாப் பாடுனா ஓகே
ம்
காய் ரெண்டு காய் மூணு காய் நாலு காய் கூட போட்டு சாப்பிட்லா அது ஒன்னு தப்பு இல்ல அப்டிம்பாங்க வெஜ் எறங்கு நான்வெஜ் எறங்கவே எறங்காது
இங்கெல்லா எல்லாருக்கு அசைவந்தா எப்பதா சமைப்பாங்க சமைப்பாங்கன் வெயிட் பண்ணிட் இருப்பாங்க
ம்ஹு
இங்கெல்லா க வெஜ்ஜுனா வெஜ்ஜுனா அவ்ளோதா ஓரோ தள்ளிருவாங்க
நீங்க சமைச்சே வச்சு கூப்ட்டாலு இல்ல பொறுமையா இப்போ இப்போ நா சமச்சுட்டேன்னா ஒரு அ எப்டியு ஒரு அர மண் நேரத்துக்கு முன்னாடி நா கூப்டணு வாங்க ரெடி ஆயிருச்சி வாங்க ரெடி ஆயிருச்சி தோழி சொல்லும் அப்டின்னாதா அது எந்த அத பத்தி வறதுக்கே அத்து யோசிப்பாங்க இதிலியும் வெஜ்ஜா இருக்குன் சொன்னீங்கன்னா ஒடனே வந்து ஒக்காந்துக்குவாங்க அந்த மாரி நெஜந்தாக்கா ஐயோ அன்னிக்கு எதா ஒரு நாள் செவ்வகெழம சாப்ட்டு பெருமாளுக்கு உகந்த நாள் கடையாது இன்னைக்கு போயி இத எடுக்கலாமா சனிக்கெழம எடுக்க கூடாது எங்குரு வீட்ல சனிக்கெழம எடுக்கூடாது வெள்ளிக்கெழம எடுக்கூடாது செவ்வாகெழம சுத்தமா எடுக்கூடாது இதெல்லா பெருமாளுக்கு உகந்த நாளாமா அப்புறம் திங்க கெழம முருகர்க்கா சனிக்கெழமயு செவ்வா கெழமயு தான் பெருமாள் கும்புடுவாங்க கும்புடுவாங்க ஆனா வந்து சனிக்கிழமையு தேவ செவ்வாகிழமையு போவாங்க
அப்டியா ஆ ஆமா செவ்வாக்கெழம முருகன் சொல்லுவாங்க
முருகருமும் பெருமாலும் ஒரே மாரிதா ரண்டும் ஒண்ணுதா அப்டின் சொல்ட்டு அது வந்து சொல்லுவாரு என்னோட ரொம்ப வசனமா பேசுவாரு எனக்குளா அதுலா தெரிவே தெரியாது
ம் செரிங்க செரி
மோஸ்ட்லி நான்வெஜ் செய்வ செய்யாத அளவுக்கு நல்லதா நான்வெஜ் எனக்கு அது கொஞ்ச வாஷ் பண்றதுக்கு கொஞ்சம் இதா இருக்கும் அதும் செஞ்சா சாப்பட முன்னாடி இது பண்ணோன்னா அது பாத்துட்டுலா அது தொடவே மாட்ட
ம் ம் ம் பிரியாணிலா சமைப்பீங்களா பிரியாணி லா
பிரியாணிலா பிரியாணி ஐட்டம்னா அவரு வெஜ்ஜி ஐட்டம்லா நானு
ஓ மாத்தி மாத்தி பண்றிங்களா ஆ மாத்தி சமைச்சிருங்க
டாருன்னா அவரு செஞ்சி குடுத்துருவாரு பிரியாணிலா செஞ்சி இப்ப நாலு மாசமே இருக்கும் வீட்ல
ஓ செரி செரி எனக்குல்லாம் ரொம்ப இஷ்டம் பிரியாணினா
என்ன அர கிலோ எடுப்போம் அதுமே எங்க அம்மாவும் சாப்ட மாட்டாங்க நானும் இவருந்தா சாப்படணும்
ம் ம் ச பாப்பாலா என்னா பண்ணிட்ருக்காங்க
பாப்பா தூங்கறாங்க தம்பி வெளையாண்ட்ருக்கா
ம் ம் சேரி சேரி ஸ்டாட் பண்ணிட்டுருக்காங்க போலயே இன்னா
ஐயோ ஆமாந்த அவங்க எப்பவே தூங்கி எந்திருச்ச ஒன்னே கூப்பறாரு எந்திரிச்சிருச்சிடி பாப்பா நீ கைகா செய்கைய காட்டிட்டு வந்த
ஆஹ தம்பிய ஆட்டிவுட சொல்லுங்க அப்டி கொஞ்ச நேரோ
அவுரே இருக்கறாப்டி
ம் ம்
டிவி பாக்கமோது டிஸ்டப் பண்ணக்கூாது
ஆஹ
ரெண்டு நிமிஷன் சொல்லிட்டு கை காட்டிட்டு வந்தே
ம் ஹூ நேத்திக்கு நல்லா மழ இங்கெல்லா அங்க
ஒரு மழ கூட இல்லக்கா இங்க ரெண்டு கொஞ்சோன்டு அனுச்சி உட்ரக்கலாம் இல்லைங்க்கா
எனக்கே தெரியாம ஐயோ நல்லா மழ மத்யானத்துல இருந்து நைட்டு் ஃபுல்லா மழ பேஞ்சிருக்கு நல்லா சில்லுனு இருக்கு
சேரி சேரிக்கா இங்கெல்லா மழயே இல்லங்கா கொஞ்சோ கூட ஒரு நிம்சோ சாம்பிள் கூட பேயவே இல்லங்க்கா
அப்டியா அ
உம் நானு வரு வரும்னு அந்த அந்த ஐஸ் கட்டி மாரி மழ வந்திருக்குங்களா
ஆ ஆமா அது டுப் டுப் டுப் டுப்புனு வுன்னு நிக்கில
செரி செரி கரண்ட்லா கட் ஆயிருங்களா அப்போ வரும்போது
கரண்டு வந்து வரும்போது கட் ஆவாது எப்ப நா ஓர் தடவ கட் ஆவுது அந்த வெயில் காலத்துல இப்ப
து ஆலங்கட்டி மழ பேஞ்சதுன்னா காத்து அடிச்சதுனா கட்ட ஆயிரும்ல அது கட்டாகலய
எங்களுக் கட்டாவுல என்னிக்காச்சு ஒரு நாள் கட்டாகு அப்டி இல்லன்னா அந்த வெயில் காலத்துல தா
லா
அதுக் கரண்டு கட்டா அ அந்த டைம்ல டி வீ பாப்பா அழுதுச்சுனா போடுவே
அ அ
உம் மத்த படி
வந்துடுவியா போய் மரியாதையா வாழ போற பாரு
சேரி